ஹலோ
ஹாய்டி
ஆ ஹாய்டி
என்ன பண்ற
நா சும்மாதா இருக்கிறேன் இந்த சைடு வெயில இருந்து இப்ப இந்த சைடு வெயிலுக்கு வந்திருக் க அதனால சூரியன பாத்துட்டு எப்படா இந்த சூரியன் போகுன்னு உக்காந்துருக்கே
செரி செரி
நீ என்ன பண்ற
நா என்ன நா சும்மாதா இருக்கே அப்டியே இன்ஸ்டா ஃபேஸ் புக்கல்லா பாத்துட்டு அப்டியே அத பாத்துட்டுரு
நா அதெல்லா யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அது ரொம்ப அடீக்ட்டாக ஆரம்பிச்சிருதா அதனால அப்டியே விட்றது அதுல இருந்தா வேலயே வந்து செய்ய மாட்டிக்கிறே வீட் ட்டு வேல
ம்
அதனால அப்டியே விட்டுட்டே நானு அதும் இல்லாம நா நம்ம மூடுக்கு ஏத்த மாதிரியே அது நம்மள இன்னு டீப்பரா கொண்டு போயிருமாக்கு
ஆமா நீ இன்ஸ்டால வந்து இப்ப சமைக்கிறத பத்தி பாத்தேன்னு வச்சுக்குவே ஆ யார் யார் சமையல் போடுறாங்களோ எல்லாமே வந்துரு
ம்
ஓ மைண்ட்ல ஒரு சேடா இருக்கு எதோ ஒரு சேடு ஸ்டேட்டஸ தேடி கண்டுபுடிச் ட்டீன்னா வர்றது அத்தனையு அதேதா வரு நம்மோ மனஸ் ஆ டீப்பா கொண்டு போய்ருவோ நா என்ன பண்ணுவன்னா இன்ஸ்டால மோஸ்ட்லி வந்து இந்த பேங்கிள்ஸ் பாப்பே இப்பதா நெறைய அந்த கண்ணாடி வளையல் ரெயின்ட்ராப் பேங்கில்ஸ் இது மாரி நெ றையா வருதுல்ல லீஃப் பேங்கிள் ஆப் பேங்கிள் அது மாரி வரவு அ நம்மதா சேரீக் மேச்சா செரி பேங்கிள்ஸ் வாங்லாங்றக்காக அது பாப்பே எதாவ்து எதுலியாவ்து ஆஃபர் போடுவா அப்ப சரி வாங்கிக்குவோ அப்டின்னு சொல்ட்டு அத ஃபுல்லா பாக்குறங்காட்டி எதெல்லா வந்து ஆ அ அ அ டஜன் வந்து இப்ப வந்து வெளிய பாத்தீங்ன்னா ரெயின்ட்ராப் வந்து ஒன் ஃபிப்டி வருது அப்டின்னா இங்க வந்து நைன்டி நைன் ஹன்ட்ரட் ருப்பிஸ் குடுப்பாங்க இல்லியா அந்த மாரி பேஜ் எல்லாமே ரெஃபர் ஆகு அப்பா அத ஃபாலோ பண்ணி வச்சுட்டு மார் ச்சுல வந்து உமன்ஸ் உமன்ஸ் டேவா இருக்கட்டு இல்ல பொங்கலா இருக்கட்டு நியூ இயரா இருக்கட்டு இது மாரி ஃபங்க்ஷன் டைம்லலா வந்து ஒரு ஆஃபர் போடுவா ஒரு நால் நாளைக்கி அந்த இன்ஸ்டா பேஜ்ல இருந்து ஆஃபர் வரு நம்ம ஃபாலோ பண்ற பேஜ்ல இந்து ஆஃபர் வரும்போது அந்த டைம்ல நா புக் பண்ணி வாங்கிக்றது
நா யூடியூபே பாத்துக்கறது யூடியூப் போரடிச்சா பாட்டி ஃபைவ்ல பாட்ட போட்டுவுட்டு நானுஞ் சேந்து கத்த வேண்டிது இங்க தா வீட்டுக்கார்ரும் புள்ளயு போய்ட்டாங்ன்னா நம்ம தனியா தான இர்போ
யாரு என்ன சொல்ல போறா அப்டின்னு நம்ம பாட்டுக்கு பாட்டயு போட்டுட்டு பாட்டும் பாடிட்டு அப்டியே வேலயெல்லா முடிக்க வேண்டிது இல்ல ஃபோன எடுத்துட்டோன் வெச் க்கோ ஒரு வேலயு முடியாது பையன் திரும்பி வர வரைக்கு அப்டியே படுத்தே ஒக்காந்துருப்பே நானு சாப்டவும் மாட்டே ஒன்னும் மாட்டே படுத்துட்டு போன நோன்டி ட்டேதா இருப்பே
இல்ல கொஞ்சோ இன்ஸ்டா கொஞ்சோ அடிக்ட் தா நா வந்து இன்ஸ்ட்டால மோஸ்ட்லி பாக்றது இந்த சமயல் ரெசிபிஸ் பாப்பே அப்ப வந்து அவனுக என்ன பண்ணுவானுகன்னா லஞ்சுக்கு லன்சுக்கு இந்த சமையல்ல ஒரு வீக்லி லன்ச் இருக்குல்ல மெனு அது குடுத் டுவே வீக்லி மெனு அ மார்னிங்கா இருக்ட்டு டின்னரா இருக்ட்டு அப்டின் சொல்லி ஒரு நாலு வார்த்துக் கு ஒரு மெனு எழுதி வச்சுட்டோன் வச்சுக்கவே நம்ம அடுத்த நாள் காலைல என்னடா சமைக்கிறது என்னடா சமைக்கிறதுனு மண்டைய போட்டுட்டு பிச்சுக்க தேவையில்ல அதுல இருக்கறத அப்டியே ப்ரிப்பேர் பண்ணி சமைச்சிட்டா போது தப்ச்சுக்லா அது அப்டியே பாத்தம் நாளு நாலு வாரத்துக்கு செஞ்சதே சி திருப்பி வராது இப்போ காலைல இட் இட்லி ஊத்றோ அப்டின்னா அடுத்த நாள் இடியாப்போ ஒரு நாள் பூரி அது மாரி வருதா ஒவ்வொரு கொழம்பு ஒவ்வொரு நாள் வந்துருதா ஆ வெச்ச குழம்பே வராது அப்றோ நைட் பாத்தம்னா டின்னருக்கு வந்து ராகி தோச கம்பு தோ ச சோள தோச இது மாரி மாரி மாரி தோச வரு அப்டி இல்லைன்னா அந்த இடியாப்ப சம்பந்தமா ஏதாது வரு சேவ இது மாரி வருமா அதனால அத பாத்து ஓரளவுக்கு நா பண்ணி க்கிறது ரொம்ப யோசிக்கிறது கெடையாது அடுத்த நாள் என்ன சமைக்கிறது அப்டின்ட்டு
நா என்ன தெரிமா பண்ணுவே நீங்க வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணுவீங்க நான் வந்து எங்க அம்மாவ யூஸ் பண்ணுவே நா எந்திர்கக்கு முன்னாடியே எங்கம்மா என்திருச்சு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஃபோன பண்ணி மா என்ன பண்றீங்கமா என்ன சமையல்மா ஓக்கே நம்மளையு செய் இங்கே
இங்க நானு எங்க அம்மாவு ஒட்டுக்கா சமை க்கணுமே நா ஏழு மணிக்கு சமையல் முடிக்கணு அம்மாவு ஏ ஏழ்ற எட்டுங்கில சமையல் முடு ச்சுருவாங்க அவுங்க அம்மா வந்து நா ஒன் பாட் ரைஸ் மாரி பண்ணுவே அவுங்களுக்கு டிஃபனுக்கு கொண்டு போறக்கு இவங்க என்ன பண்ணுவாங்ன்னா அம்மா சாம்பார் ரசம் பருப்பு அதெல்லா வச்சு வச்சிருவாங்க அதனால இதுக்கு அதுக்கு ரொம்ப செட்டே ஆவாது
இங்கயு அப்படித்தா ஒன் பாட் ரைஸ் இருந்தா மட்டுந்தா எறங்கு செரிப்ப அப்ப என்ன பண்ணிர்றதுன்னா நானு ஸ்நாக்ஸ ஃபுல்லா ஃப்ரூட்ஸு நேந்திரம் பழோ இது மாரி குடுத் ருவே அதுல வயிறு நெறஞ்சிரு சாம்பார் சாப்பாடு கொழம்பு சாப்பாடுல்லா போச்சுனா சாப்பாடு அப்டியே ரிட்டன் வந்துடு வேற என்னா பண்றது மண்டைய போட்டு ஒடைச்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அம்மாவ் கூப்டுவே அம்மாவ் ட்டா அதே சமையல் இங்க பண்ணிருவே இல்ல ரொம்ப லேட் ஆகுதுனா ஒரு டிஃபனு ஒரு சட்னிய போட்டு அமுச்சு வுட்டுறது டிஃபனு சட் ட்னினா முடிஞ்சிரு இல்ல சப்பாத்தி சிக்கன் கொழம்பு பூரி சிக்கன் கொழம்பு குருமா இப்படிலா இருந்துச்சுன்னா ஓடிடு அப்புறோ நானு வீட்டுக்காருதான அது என்ன வேணாலு நம்ம பொறுமையா சமைச்சுக்கலா அப்டின்ட்டு இவன அனுப்ச்சிவுட்டுட்டு அதுக்கப் அப்பறோ உட்கார்ந்து சமைச்சிருவ
ஆ இதுகளு அப்படித்தா இதுன்னா டக்குனு சாப்பிட்ருங்க அந்த டிஃபனு இந்த ஐட்டம்னா பிரச்சனே இல்ல எங்க வீட்டுக்காரு பிரச்சனையு இல்ல கேண்டடீன்ல சாப்ட்டுருவாரு மதிய நேர எனக் பிரச்சனையே கெடையாது மார்னிங் மட்டும்தா இவுங்க போறக்குள்ள ம் எனக் ஓகே ஒரு செவன் தேர்ட்டிக்குள்ள எனக்கு மார்னிங் வந்து சாப்பற்க் ரெடி பண்ணிருவே கம்ப்ளீட்டா ரெடி பண்ணரனு செவன் தேர்ட்டிக் மேல போய்ச்சி அப்டின்னா அவரு எயிட்ஓ க்ளாக் அங்க ஆபீஸ்ல ருக்கணோங்காட்டிக் கெளம்பிருவாரு அதுக்குள்ள நா ரெடி பண்ணிரணு அதா கொஞ்சோ கடுப்பா இருக்குமா அப்ப நைட்டே வந்து என்ன பண்லா என்ன பண்லா என்ன பண்லாம்னு ஸ்கூ ஸ்கிரோல் பண்ணிட்டே இருக்குபோது அவனுங்க எப்படி இருந்தாலு ஏதோ ஒன்னு போட்டுருவானுங்க இப்போ அ எனக்கு இதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னா இப்ப சுண்டல் எடுத்துகுட்டாங்கன்னு வச்சுக்கோவே சுண்டல்ல தோச செய்றது எப்டி சுண்டல் தாளிக்கிறது சுண்டல்ல வந்து விதமான பொரியல் சேலட்டு எல்லாமே அந்த ஒரு சுண்டல வச்சு ஒரு பத்து ஐட்டம் குடுத்ருவாங்க வித் ரெச்பியோட வெல்ரிக்கா அப்டின்னா வெல்ரிக்காய்ல பத் ட்டோ வித் ரெசிபியோட மறுவடி வந்து சொரக்கா அதுல ஒரு பத்து ஐட்டோ அது ரெசிப் பியோட கொழம்புனா ஒரு பத்து கொழம்பு பத்து வகையான கொழம்பு அ பருப்புண ஒரு பத்து வகையான அது மாரி ஒவ்வொன்னுலயு ஒரு பத்து வகையானது இருக்குமா நம்ம ஏதோன்ன செலக்ட் பண்ணி அப்டியே செஞ்சிடலா பிரச்சனையே இருக்காது
செய்யுறது பிரச்சனை இல்ல சாப்டனு இதுங்க அதுதா அங்க பிரச்சனயே
எனக்கு இப் எனக்கு வந்து சமைக்கிறதுதா பிரச்சன என்னன்னா சமையல் ரொம்ப பிரச்சன காலைல எந்திருச்சு இது யோஷ்ச்சு சமைக்கணுமா அது யோஷ்ச்சு சமைக்கணுமா இப்ப எங்க பாப்பா எடுத்து விட்டா லெமன் ரைஸ் சாப்பிட மாட்டா ஏ பொண்ணு பையன் எடுத்துக்கிட்டா லெமன் ரைஸ் ரொம்ப பிடிக்கு அப்டி பாத்தோம்னா நம்ம இதுக்கு இதுக்காக இது சமக்கிறதா அதுக்காக இது சமக்கிறதா அப்டிங்கிற மாரி வரு ஒரு சில டைம் நா என்ன பண்ணுவே நாளைக்கு என்ன சமைக்கிறது அப்டின்னு அவுங்க அவுங்க சாய்ஸ் குடுதுருவே எனக்கு இது வேணு மம்மி அப்டின்னு கேட்டாங்கன ரெண்டு பேர் ஆளு கொண்ணு சொன்னாங்கன்னா சரி ஒரு நாள் நீ சொன்னது அடுத்த நாள் நீ சொன்னது அப்டின்னு வச்சுப்பே அப்ப ரெண்டு நாள் எனக்கு யோசிக்கிர வேல மிச்சோ
இல்லா நீ ரெண்டு பேத்தயு ஏழ்ரைக்குள்ள நீ கெளப்பி உடுறது அ பண்ணிட்டு இருக்கே நா இங்க ஒன்னு பெத்து வச்சுட்டு எட்டு மணிக்கு கெளப்பி விட்றதுக்கு அவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்குறே
நீ வேற சாப்பறக்கு முக்கா மண் நரோ ஆகுமா நா என்ன பண்ணுவ சாப்பாடு நா ஊட்டி உட்டா பத் தே நிமிஷத்துல ரெண்டு பேரு சாப்ட்ருவாங்க அவங்க சாப்ட்டா முக்கா மண் நேரோ ஆகு பாப்பா குளிக்க போனனா முக்கா மன்நேரோ ஆகு என்ன பண்ணுவன்னா ஆ தம்பிக் கி நா குளிச்சுட் இருந்த அப்றோ எனக்கு ஷோல்டர் பெய்ன் ஆனதுலர்து நா குளிக்கிறது இல்ல அவனே குளிச்சுக்குவா
ம்
ஒரு டைமிங் குடுத்துருவ இந்த டைமிங்க்குள்ள வந்தா தல சீவி உடுவே இந்த டைமிங்குள்ள ரெடியானா கொண்டு போய்விடுவ இந்த டைமிங் ஒரு நிமிஷோ ஆனாலு நா எதுவு பண்ணி குடுக்க மாட்டன் ஒரு டைமிங் குடுத்துருவ அந்த டைமிங்குள்ள வந்துரணு
ம்
இப்ப அப்டி கொண்டு வந்துட்ட நானு இல்லன்னா கஷ்டோ நீ நீ வந் இந்த எனக்கு நாந்தா தல சீவி உடுவ
அவளுக்கு தலசீவருக்கே உனக்கு ஒரு நேரோ ஆய்ருமே
அது ஒரு பத்து நிமிஷந் தா டக்கு டக்குன்னு சீவிடுவ நம்ம சீவி பழக்கோ இருக்குல்ல நம்ம நம்மளா ஸ்கூல் போம்போது அப்புறோ நம்மதான சீவிகிட்டோ வேறயாரு சீவுட்டா
நம்மதா சீவனோ எனக்கல்லா குட்டியாதா முடி இருந்துச்சி என்ன எனக்கு வந்து அப்படியே புடிச் ச்சி புடிக்கிறக்கு கொஞ்சோ டைம் எடுக்கு சுருட்ட முடிங்குறனால உங்களுக்குல்லா நீட்ட முடியாச்சே
அது நா எ எனக்கு என்னோட முடி மாரிதா பாப்பா முடியுமே
ம்
பாப்பாக்குமே நல்லா நீ நீட்டோ அதனால வந்து சீவற்து ஈஸியா தா இருக்கு குட்ட முடியாந்தா மட்டுந்தா நம்ம வெட்டி உட்ருந்தம்னா அங்க பிசுருத்தட்டு இங்க பிசுருத்தட்டு இது பிசிறே தட்டாது மே அ நைசா பின்னி கொண்டு வந்து மடிச்சு கட்டி விட்ருவே நானு
ம்
ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷோ பத்து நிமிஷங் கூட ஆகாது இந்த பேன் எல்லா புடிச்சிட்டாதா வந்து நம்ம சீப் போட்டு சீவி எடுக்கறக்கு அதுக்கு ஒரு அர மண் நேரோ ஆயிரு இல்லன்னா பத்தே நிமிஷத் த்துவேல முதல் நாள் திங்கக்கெழம நம்ம ஞாயித்துக்கெழம நம்ம தலைக்கு குளிச்சுறோமா திங்க கெழம மட்டு இந்த நேர் எடுக்கறது இந்த சிக் எடுக்குறது இதெல்லா கொஞ்சோ டைம் ஆகு என்ன தேச்சு சிக்கு எடுக்கறது இதெல்லா டைம் ஆகு ஆ இல்ல அப்டின்னா டக்கு டக்குன்னு பத்தே நிமிஷத்துல வேலைய முடிச்சிர்லா அந்த ஒரு வாரத்துக்கு
சேர் சேரி
நா என்ன பண்ணுவ ஞாய்த்து கெழம சாய்ந்திரமே வந்து சிக்கெடுத்து தலைய சீவி பின்னி உட்ருவே நெ நேர் எடுத்து பின்னி உட்டா அந்த வாரோ ஃபுல்லா ம் எனக்கெல்லா வந்து இந்த பைவ் டூ எய்ட் வரைக்கு பீக் ஹவர்ஸ்சுன் சொல்லுவாங்கல்ல
து பத்ரகாளி மாரி இருப்ப யாராவது ஏதாவது கேட்டா கொலையே பண்றலா கோவொரு நம்ம அப்பத்தா வந்து மா இத காணோ அம்மா எனக்கு இது வாங்குன் சொன்னாங்க நைட்டு பத்து பதுனோறு மணி வரைக்கு நா சும்மா வெட்டியா செல்ஃபோன நோண்டிட்டு உக்கான்ட்டு இருப்ப அப்பெல்லா வந்து அம்மா மேம் இது வாங்கிட்வர சொன்னாங்க அது வாங்கிட்வர சொன்னாங்கன் சொல்ல மாட்டா காலைல ஸ்கூலுக்கு கொண்டு போய் வுட்றோல
ம்
பாத்தா என்னெயெல்லா பி பி ஏத்துவா அம்மா மேம் இத வாங்ட்வர் சொன்னாங்க ஓ முடிஞ்சுது அதனால நா இப்ப என்ன பண்றதுன்னா எல்லாமே இப்ப கட கட வீட்ல இருந்தா எப்டி இருக்கு
ம்
சாட் பேப்பர் வேண்மா ஏஃபோர் ஷீட் வேண்மா ரூல்டு பேப்பர் வேண்மா அன்ரூல்டு பேப்பர் வேண்மா பென்சில் வேண்மா பேனா வேண்மா எல்லாமே வீட்ல
வாங்கி வெச்சாச்சு
வாங்கி பல்கா பல்க்கு போய் ஹோல்சேல் கடைல கடை வெக்கிற அளவுக்கு வாய்ங்ட்டு வந்துருவே
ஆ
அது என்னென்னன் கேளு காம்பஸ் மொதல்கொண்டு ஒவ்வொரு பாக்ஸ் வெச்சிருக்கே கொண்டோய் தொலைச்சிட்டு வந்துருவா தொலைச்சிட்டு வந்ட்டு வாங்கும்பா எங்க போய் கட கடையெல்லா ஏறது காலங்காத்தல எட்டு மணிக்கு எந்த கட ஓபன் பண்ணி வெச்சுட்டு போன்ட்ருக்கா அதனால எல்லாத்தியு வாங்கி வெச்சிட்டு கேட்டா ஒன்னு ஒன்னு குடுத்துற்றது
அப்படித்தா போகுது என்னா பண்றது எல்லா பேரண்ஸுக்கு அப்டித்தா போகுது பொலப்பு
ஜஸ்டு நீ வேணா ட்ரை பண்ணிப்பாரு
என்னது நானு அப்படித்தா வாங்கி வெச்சிருக்கே ஆனா தொலஸ்ட்டு வந்துருவா நா கேட்டா அம்மா இந்த பொண்ணு எடுத்துருச்சுமா இந்த பைய எடுத்துட்டாமா மேம் கிட்ட சொன்னின்னா சொன்னேமா மேம் என்னதாமா திட்னாங்க அப்டின்ட்டு வாய்ங்கிச்
இது அப்டித்தா நடக்கு சேரி இருடி நா கூப்பிறே
ஆ ஓகேடி ஓகேடி
ம்